ம் இது அந்த மேல அந்த டை டைமிங் பாத்துகிட்டே இருக்கணுமா டென் மினிட்ஸ்ங்கறத
போச்சுனா நம்ம ஓகே பண்ட்டு கட் பண்ட்டு அடுத்த கால் பேசலா நம்மா
ஆ கால் வந்துர் கால் வந்துர்க்கு ஃபஸ்ட்டு கால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்றே ஞாப வறத்துதுக்கு
எடுத்துட்டே
அப்புறோ வேற என்ன சொல்லுங்க என்னதோ சொல்ல வந்திங்க ஏதோ
எல்லாருக்கு ஒரு ரிமெம்பர் வேணும்ல
கண்டிப்பா
ம்
இப்ப இந்த ஆப்ல நீங்க வந்து இத்தா இன்னைக்கிதா ஃபர்ஸ்ட்டேவா
ஆ எஸ் எஸ் எஸ்
ஓகே கால்ல இருந்து எத்தன கால் பேச்சிருக்கீங்க
ம் இதோட என்ன உங்க மாத்தி மாத்தி பேசினால அஞ்சு கால் தா இருக்கு
அஞ்சு கால்ஸ் ஓகே டன் பாப்போ அப்பறமா நா எப்டின்னு சொல்றே இல்ல இல்ல எப்டி இது பண்ணலா அந்த பேமெண்ட் எப்டின்னு அ சொல்லி தரேன்ன பாக்குறது
அ அதுதா மேலேயே போட்டிருக்கே
என்ன போட்டிருக்கு
ம் பேமெண்ட் ரிஸீவ்டு
அ
அதானே இல்ல என்னொருட ஆ ஆ ஆ ஆமா நீங்க
மெனுல போய் பாக்கணு
அ அ அந்த டேஷ்போர்ட்லையா
ஆமா ஆமா ஆமா
அ அது பாத்தே
ம்
நமக்கு ஃபோன் கொஞ்சோ ஃபோன் கொஞ்சோ அப்டி நோன்றது ரொம்ப புடிக்கு சாரி
ஓகே ஓகே
கண்டுபுடிச்சிருவே அதெல்ல அப்புறோ அதே மாரி இந்த இப்டி கால் பேசுறோல அது ஆட்டோமேட்டிக்கா அவுங்களுக் ரிஜிஸ்டர் ஆயிரும்ல
ஆமா அதே மாரி நம்ம என்ன பண்றது ஏதாவது மேக்சிமம் டாபிக் தா நம்ம யூஸ் பண்ணி பேசுணு எதாது ஆமா இப்ப நம்ம பேசுறோம்ல இந்த ஒன்னுமே இல்லாம அது மாரி பேசக்க கூடாது ஏதாது ஒரு பிரயோஜனமா பேசனு
பிரயோஜனமாவா
இப்ப ரீசெண்டா யாருக்கு ஓட்டு போட்டீங்க எலக்ஷன் எப்டி போச்சி உங்க ஊர்ல
எங்க ஊர்ல நா போட்டது ஏ டி எம் கே சாரி தப்பா சொல்லிராதிங்க ஏ டி எம் கே தா போட்டே போ
ஓகே ஓகே
ஏன்னா அ ஏ டி எம் கே க்கு ஏ சூஸ் பண்ணேனா அந்த ஏரியாலா அவர் தா பாப்புலர் அவர மீறி எதுவு அங்க நடக்காது எங்க ஊர் சைடு வந்து சொல்லலாமா என்னான்னு தெரியல
சேரி ஓகே இப்ப அவுங்கதா அவுங்க அவர் நீங் ஓட்டு போட்டவர்தா ஜெயிச்சாரா
ஆ ஆமா
ஜெயிச்சி புரியோஜனம் இல்லையே அதுதா யோசிக்கிறே
அ அது வந்து எப்பயுமே எனக்கு வெவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர்தா
அங்க ஜெயிக்கிறாரோ
ம் திருமங்கலம் தொகுதிக்கு அவர்தா
சேரி ஓகே அதா நீங்க சொல்றது கரட்டுதா ஆமா இப்ப ஆளுங்கட்சி இல்ல ஆன இருந்தாளும்
அவ அது ஒண்ணு பண்ண முடியாது பட் என்னோட இது புடிக்கும் டி வி கே ரொம்ப ரொம்ப புடிக்கும் இப்ப பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு எங்க பிள்ளைகளுக்கெல்லா டி ஆ டி வி கே ல்லா அப்டியே எங்க அருண் லா அழகா பாட்டு பாடுவா
உம் நாலா விஜய் பைத்திய
ஆ
என்னோட ம்
எ பாப்பால்ல ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அப்டின்னு வா அவளு யாரு பாப்பா அண்ணா அப்படின்னுபா யாருக்கு பாப்பான்னா எனக்கு நை ஒனக்கு அண்ணான்னா ஹருணு அப்படின்பே ஆஹா எனக்கு விஜய்தா அண்ணா அப்டிம்பா
இல்ல அந்தளவுக்கு கொழந்தைங்க ஒரு இதுல போய் ரீச் ஆகுதுன்னா எவ்ளோ
ஹ அதா டி வி கே ஸ் பெஸ்ட்
ம்
ம் நா எதிர்பாக்காத ஒரு ரிசல்ட்ல்ல
ஆமா யாரு விஜய எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவரோட கெஸ்ஸிங் என்னன்னா ஒரு தெர்டி ஃபை தெட்டி அந்த மாரி வருவோ
அ ஒரு அப்போசிட் கேங்கா இருந்திருப்பாரே தவிர இப்புடி ஒரு போஸ்டிங் குடுத்துருப்பாங்கனு எதிர்பாக்
அவரோட அவர் வந்து யாரு கிங்மேட் சின்சியரா ஆவருது என்னன்னா சூஸ் பண்ற ரேஞ்சில விஜய் இருப்பாருன்னா பொதுவாவே எல்லாமே பேச இப்ப என்னனா மேக்சிமம் டி எம் கே வருவாரு ஐம்பத்தஞ்சு அறுவது வந்தாங்கனா அதே மாரி ஏ டி எம் கே ஒரு ஐம்பது ஐம்பது விஜய் வந்தாங்கன்னா விஜய் யாருக்கு இது பண் சப்போர்ட் பண்றான அவுங்க ஆட்சியில உக்கார மாரி இரு அப்டித்தா எல்லா எதிர்பார்த்தாங்க ஆனா கடைசியில உங்க ரெண்டு பேரையும் ஓர ஓரங்கட்டிட்டு அவரு கிங்கா வொந்துட்டாரு
செம்ம ஆனா என்ன ஒரு விஷ்ய அப்டின்னா இன்னு அது எப்டி சொல்றது இன்னும் சப்போட்
மெஜாரிட்டியா இருக்குந்தா கொஞ்சோ இன்னு இவிங்களோட தயவே இல்லாம இன்னும் நல்லா இருந்திர்கலா விஜய்க்கு
ந நல்
கடைசியில அந்த கொஞ்ச ஒரு நால்லு நாளு இழுப்பரியா இவ வருவானா அவ வருவானா ஆமா அது எல்லாருமே வருத்தப்பட் பட்டவங்கதா என்னடா இப்டி பண்றீங்க ஆனா இவிங்க ஒண்ணு கேவலமா ஒன்னு பண்ணாங்க பாருங்களே டி எம் கே உம் ஏ டி எம் கே வும் ரெண்டு பேரு ஒன்னா சேர்றரு அதெல்லா பண்ணியிருந்தாங்கனா அவ்வளோதா காரி துப்பிட்டுருந்திர்பாய்ங்க தமிழ் மக்களு
இல்ல அதுக்கடுத்து அவங்களால அடுத்து வர முடியாது தெரியுமா
வர முடியாதுல்ல நீங்க இவ்ளோதானா அப்ப எதுக்கு தான்டா இவ்ளோ நாளா நீங்க ஆண்டுகிட்டு நீ இல்லண்ணா நா நா இல்லனா நீ
அவனோட வீட்டுக்கு அவனோட வீட்டுக்கு மட்டுதா அவன் சப்போர்ட் பண்ணிருப்பா அப்ப மித்த வீட்டுக்கு எதோ சப் போர்ட் பண்ணனு நினச்சிருக்க மாட்டா சோ அது வந்து அதெல்லா ஒரு ஊடகங்களோட பரப்புரை மட்டுதா அதெல்லா அது நடந்துச்சா நடக்கலையாங்கிற
இல்ல இல்ல பேச்சுவார்த்தைல நடந்திருக்கு நூறு சதவீதம் நடந்திருக்கு அதுதா அவ இவுங்க டி எம் கே விஜய் உக்காரக் கூடாதுன்னு அவங்க ஃபுல் பிளான் எப்டியாவது இந்த ஆட்சி அமையகூடாது அப்டின்ட்டு இவுங்க செட்டிங்
உண்மையிலே அது நெனைச்சு பாருங்களே இத்தன வருஷ இருந்துட்டா அவனோட தன்மானனு ஒண்ணு இருக்கும் முல
ஆமா
அவனோட தன்மானத்த அங்க விட்டு குடுக் கூடாதுனு அவ ரொம்ப ஒரு இதுல ஆனாக் என்னப் பண்றனா கொஞ்ச கேவளமா எறங்கிட்டா
ஆ அதுதா மட்டமானது நீ என்னாப் பண்ணு நீ வேணா எதிர்கட்சி கூட்டணி அந்த மாரி ஏதா ஒன்னு இது பண்ணி ஏ டி எம் கே ல கேக்ககூடாது நீ
நீ சீமான கூப்டிருந்திருக்கலா அன்னைக்கு சீமான நீ கூப்டிருந்திருக்கலா ஏ கூப்பில்லன்னு
பொறல்ல இப்பயே இப்ப கூட அவ இருவத்தஞ்சு கட் ச்சி கூட்டணி வச்சு கூடு ஜெயிக்க முல்ல ஒங்களால இருவத்திஞ்சி கட்சி கூட்டணிய சேத்து ஓட்டு வாங்கிதான நீ இந்த சீட்டே வந்த ஒன்னால தனியா நின்னு கூட வாங்க முல்ல நீ அப் அப்டின் பாத்தீனா அப்ப நீ ஜெயச்சிருக்வே முடியாது நீ காங்கிரசயோ கம்யூனிஸ்ட்டியோ நீ கொற சொல்றல இப்ப அவுங்க ஓட்லாமா ஒனக்கு உழுந்ததனாலதா நீ அந்த எழுவது சீட்டு கூட வந்த இப்ப நீ அவுங்கள கேட்ட மாரிதான அவ ஒன்ன கேப்பா
நார்மல் டி எம் கே மட்டு போட்ருந்தா வந்திருக்காது
வந்த்ருக்க மா நார்மல் டி எம் கே நின்னுந்தானா அவ முப்பது நாப்பது கூட வந்திருக்க மாட்டாய்ங்க
ஜீரோலதா நின்ருப்பாரு அவருமே
எல்லா கட்சியு ஓட்டு வாங்காதா நீங்க அந்த இதுக்கு வந்திருக்க அப்டி தனியா நிண்ட ஒரே ஆளுதா ஆ என்னது ஒரே ஆளு விஜய் மட்டுந்தா
அ அது என்னைக்குமே அ
ஒரு ரெக்காட் பிரேக்கு ஆமா வரலாறு எழுதப்பட்டது அது எம்ஜார் யட்ரு மேல ஒரு ஓட்டு எம் ஜி ஆர் தெர்ட்டி தீரினா அவர் தெர்ட்டி ஃபை
அது நல்லாருந்துச்சு சூப்பராந்ச்சு உண்மைலே அன்னைக்குலா எங்க வீட்ல ரெண்டு நாள் நியூஸ் ஓட்ன மணிக்
ஓட்னதா நாலா காலைல ஒக்காந்த அந்த தபால் ஓட்டு எண்ணம்போது அதிகமா இருந்தாய்ங்க மெஜாரெட்டியா ஆ டிவிய ஆஃப் பன்ட்டு போய் படுத்துட்ட இன்னாடா இது காலைலியே இப்டி இருக்கே அப்டின்ட்டு அதுக்கப்புற கொஞ்ச நேர ஒரு ப அ எதலால் தூக்க முல்ல ஒரு எட்ற ஒம்போ மணிக்கு திரிப்பி வந்து பாக்கற அப்டியே கொஞ்ச கொஞ்சமா ஏருது தபால் ஓட்டு
பா மொ மொதல்ல ஒரு ஆமா ஒரு நைன் ஓ கிளாக் நானும் பாக் போம்போதலா டி எம் கே தா ஹையஸ்ட்டு செரி இது வழக்கம் போலதான் நடக்க போது போலன்ட்டு நாங்கலா ஆ ரெகுலர் லைஃப் மாறிட்டோ
இல்ல தபால் ஓட்டு வந்து எப்பவுமே கவர்மெண்ட் ஷடாப்ல அவிங்க மோஸ்ட்லி டி எம் கே தா போடுவாய்ங்க
அ நா தபால் ஓட்டு நென்னதெல்லா பாக்கவேல்ல எங்களுக்கு தெரிய இல்ல நா எந்திரிச்சு பாத்து பத்து அப் அந்த மணிக்கு
நீ அப்பா அம்மாவ நா கால்ல எட்டு மணிக்கே ஒக்கான்ட்ட நா ஏழ்ர மணிக்குலா
அ எங்க வீட்ல ஓடுச்சு நா அத கண்டுக்கவே மாட்டேன்டாப் போக் கூடாது இத பாத்துட்டா அதனனா அதுக்கு அப்புறத்திலருந்து சி எம் எப்ப போஸ்ட்ல ஒக் உக்காந்தாரோ அது வரைக்கு எங்க வீட்ல டிவி ஓன்னம் மனைக்குதா இருந்து
உம் உம் உம்
ட்ரி அவ ஒரு எப்டி சொல்றது ஒரு சைக்கிள் ரேஸ் மாதிரி எனக்கிருந்துச்சு
உம்
ரா ரைஸ் ப இது பண்ணறது அப்டின்ற மேரி
ஒருத்த எவ எவனோ எல்லா என்ன சொல்றது சட்டசப பாக்கறவ பாக்காதவலா
அதே மாரி இங்க ஐ மீன் நா மேரேஜ் பண்ண ஏரியாலியுமே அப்டிதா ஒருப் பஃர்சன்தா என்ன எப்பயுமே வருவாங்க அந்த போஃசன் வந்து து ரொம்ப எப்டி சொல்றது நான் நா நாலு மணி வரைக்கு பின்தங்கி நெலையிலதா இருந்தாரு டி வி க்கேதா ஃபர்ஸ்ட்டுலருந்துச்சு சேரி கொஞ்ச நேர நம்ம தூங் ஓ ஒரு மாரி மைண்ட்டு அஃப்செட் ஆன மாரி ஏருச்சு இதுவே பாத்துட்டே இருந்தா நமக்கு ஒரு மாரி இந்துருக்குல்ல அந்த மாரிக்கு செரி கொஞ்ச நேர நம்ம தூங்குவோ அப்டின் சொல்ட்டு ஃபோ அ டிவிய ஆஃப் பண்ணல ஃபோன்லதா பாத்ட்ருந்தே ஃபோன ஆஃப் பண்ணி வஸ்டு படுத்துட்டு திடீர்னு எந்திரிச்சு பாத்தே டி வி கே பின் தங்கிய நிலை இவரு ஆஹா அப்பியே நெனச்ச செரி எங்கியோ ஒரு கோல்மால் நடந்துருச்சு
ம்
அப்டின்னு பாத்தா கடைசில எதோ ஒரு எடத்துல மட்டு டி வி கே வந்திருக்கு க்கு ரொம்ப வித்தியாசோல்லா இல்ல நா ஒரு பத்து பதினஞ்சு ஓட்டு வித்தியாசோ
அவ்ளதா ஜெயச்சிருக்காரு
ஆ அந்த இதுல டிஃப்ரென்ஸ்ல மாறிருச்சு
ம் இல்லாட்டி ஜெய்ச்சிருப்பாங்க
அங்க இங்க டி வி கேதா வந்திருக்கு
ம்
ம்
ஓகே எதோ ஒண்ணு நல்ல நட ஆனா நெறயா நல்லது பண்றாங்க பாப்போ நீங்க செய்ய விட மாடறாங்கலே கதறாங்ல்ல
மா எங்கிட்டு போனாலு பிரேக்கு எ அவருக்கு பாவோ உண்மைலயே அந்த மனசு த்தே பாவோ தல வலி
ம் சினிமாலயே இருந்திருக்கலா எனக்கு தெரிஞ்சு அவர் எதோ ஒன்னு
அ இல்ல சினிமாலயே இருந்து அவர் சம்பாரிச்சு அவரே வாழ் அவரே இருந்திருப்பாரு அவராட்ட அவர் லைஃப பாத்துட்டு
அவரோட பர்ஸ்னல் லைஃபா இருந்தாலு சரி அவரோட லைஃபா இருந்தாலு சரி அவராட்டா ஜாலியா இருந்திருக்கலா
ஆமா அவருக்கு இருக்க சொத்துக்கு பணத்துக்கு பத்து தலைமுறைக்கு உக்காந்து சாப்டுற அளவுக்கு வெச்சிருக்காரு பணத்த சம்பாரிச்சு வெச்ச காசே அவ்ளோ இருக்கு
இருக்கு பட் எதுக்காக வந்தாங்கன்றது தெரியல
இல்ல இல்ல அது ஒண்ணுதா என்னனா நம்மளுக்கு குடுத்த மக்களுக்கு திரு ப்பி மக்கள் நம்ம எங்கேயோ இருக்கண்டா நம்மள கூட்டு இங்க உக்கார வெச்சிட்டாங்ளே அந்த மக்களுக்கு எதாவது ஒண்ணு செய்யணு அப்டின்ற கான்செப்ட்லதா வந்தா இருக்கு ஆனா அது ஆரம்பத்தில இருந்தே ஒவ்வொரு படமா போட்டுட்டேதானே வந்தான் அரசியல் அது இதுன்னு எல்லா பேசி பட அவன் படோ வந்தாலே தட வருது கவர்மெண்ட்டா எதோ பண்ற
அந்த படத்த தியேட்டர்ல போய் பாக்கணுனு வெச்சிருக்கே
இங்க எல்லாரு நானும் அதேதா வெயிட் பண்ணின்டுதா இருக்கேன்
ஆ அதுலமே எனக்கு ஃபட்ஸ் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ கெடைச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டே இருப்போ இதுக்கான்ட்ல ஒரு எடத்துல நாங்க சொல்லி எல்லா வெச்சிருக்கேன் நானு ஒரு தியேட்டர்ல
ம்
பாப்போ கெடைக்குதா என்னன்னு
ம் ம்
ம் எப்ப வருன்றது ஒரு இது தெரியல
வரு வரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆனா இந்த ஜூன் டுவெண்டி டு வந்து அவர் பர்த்டேக்கு பண் ணுவாங்கலா பண்ண மாட்டங்கனுதா நெனக்கிறேன் பண்ணாமருந்தா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்ளே இன்னொக்குனா ஆறு நாள் ஏழு நாள்தா இருக்கு பண்ண மாட்டாஙிக ஆனா அது எப்ப வந்தாலு அது கொலை குத்துதா அந்த படோ ஏனா அவரு லாஸ்ட் படோ இல்ல எல்லா தேட்டர்ல போய் பாப்பாங்க அதுவு சி எம் ஜோசப் விஜய் வேற அந்த
ஆ அந்த அதுக்கு அது அதுக்கான்டடிதா எங்க பாப்பா போனுன்றா
அ அதுக்காக போட்டுடா
அதுக்காகதா நாங்களுமே ஃபட்ஸ் ஸோல அதெல்லா போடோனுனு வெச்சிருக்கோ
ம் ம்
ஓகே ஓகே டென் மினிட்ஸ் ஆயிருச்சுனு நெனக்கிறே ஓகே கூப்றீங்ளா ஓகே ஓகே ஓகே